பேசலாமா வணக்கம் தோழி பேசலாமா
ம் பேஸ்லா
நல்லாருக்கீங்ளா தோழி
ம் நல்லாருக்கேங்க நீங்க நல்லாருக்கீங்ளா சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டேங்க
ம் செரி தோழி என்ன காலை உணவு தோழி
காலை உணவு தோசை
சரி தோழி
எப்போதுமே தோச தா ஏனா வ பசங்க ஸ்கூல் போவாங்ளா ஸ்கூல் போம்போது வேற எதுவு செய்ய முடியாது அதனால எப்பயு தோசதா ம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
இட்லி வந்து ந மிகவும் நல்ல உணவு தோழி
நல்ல உணவு தா ஆனா ஹ அது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்கல்ல
ஆமா தோழி அவித்த உணவு அதிகமா கொடுக்குறது நல்லது தோழி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பச பசங்கள்லா பாத்திங்கன்னா செல்ஃபோனுக்கு கம்ப்யூட்டருக்கு ரொம்ப அடிமையாவே இருக்கறாங்க தோழி
இப்ப குழந்தைங்க பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு மன வலிமைக்கு பா த்தீங்கன்னா விளையாட்டுல கவனத்த செலுத்தலா தோழி
கண்டிப்பாங்க
அ உங்களுடைய கருத்து என்ன தோழி
பாத்தீங்கன்னா எங்களோட வீட்ட பொறுத்த வரைக்கி அ டி வியோ அதாவது தொலைக்காட்சியோ ஃபோனோ கடையாது பசங்க பாக்க மாட்டாஎங்க வீட்ல டி வி கடையாது ஃபஸ்ட்டு தொலைக்காட்சி கடையாது ரொம்ப நாளாவே இந்த கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா அப்ப இருந்தே எங்களுக்கு தொலைக்காட்சி எங்க வீட்ல கடையாது அ மொபைல் ஃபோன் அப்படிங்கும்போது அப்பப்ப பசங்க பாப்பாங்க ரொம்ப அதுக் அடிமையாகறது அப்டின்ற லெவலுக்கு இல்ல அதே மாரி இங்க எங்களக்கு சுத்தி பசங்க இருக்கறாங்க ந எங்க வீடு வந்து எப்டின்னா ஒரு நாலஞ்சு ஆறு வீடு இருக்கு ஆறு வீடுங்கும்போது எல்லா வீட் லையும் பசங்க இருக்கறதுனால பசங்க கூட சேர்ந்து விளாடுவாங்க விளான்டுட்டு எப்பயாவதுதா எபொண்ணு அது எ பையன் ரொம்ப கேக்க மாட்டா எ பொண்ணு தா கொஞ்ச நேரோ குடுமா ஒரு பத்து நிம்ஷோ குடுமா அப்படின்னு சொல்லி கேப்ப அப்ப மட்டுதா தோழி கொடுப்போ
என்ன தோழி நீங்க சொல்றீங்க ரொம்பவு அரிதா இருக்கு சொ நீங்க சொல்ற அந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா மிகவு அரிதா இருக்கு தோழி இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்களுக் கூட இப்ப நா பாக்கற எல்ல பஸ்லைய ஆகட்டு ட்ரெயின்லைய ஆகட்டு வீ்ட்லேயகட் டு இப்ப எங்களுடைய உறவினர்கள் குழந்தைகள் ஆகட்டு செல்ஃபோன்ல அந்த பொம்மைய பாத்துதா சாப்பாடே சாப்படுறாங்க தோழி நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா மிகவும் மிகவும் அரிதான செய்தி தோழி
இல்ல எனக்கு என்னன்னா அந்த கொரோனா டையத்துல டி வி இருந்துச்சு இருக்கும் போது எ பையன் நீங்க சொல்ற மாரிதா ரொம்ப அதுக்கே அடிமையாயி எப்பயுமே பாத்துட்டே இருந்தா பாத்து கொஞ்சோ நைட்டு தூங்கும் போது பொலம்ப ஆரம்பிச்சுட்டா இந்த மாரி அது அந்ததுஅந்த அ லோக்கல் சேனல்னு சொல்லுவாங்கல்ல அதுல வந்து படோ போட்டுட்டே இருப்பாங்க பேய் படமா போடுவாங்க அத உக்காந்து உக்காந்து பாத்துட்டு அய்யோ ஒரு மாரி எப்படி சொல்றது பயந்து அழுக ஆரம்பிச்சா அம்மா ஓ கண்ணுல இருந்து ரத்தோ வருது பாருமா ரத்தோ வரு பாருங்கமா அப்டின்னு ஒருக்க சொல்லி பயந்தா அந்த பயத்துல நா நிப்பாட்னதுதா டி விய தொலைக்காட்சிய அப்ப நீப்பாட்னதுக்கப்புறோ அதுக்கப் புறோ நாங்க பயன்படுத்தணோ அப்டின்னு தோணல ஏனா அதுக்கப்புறோ பள்ளிக்கூடோ போறாங்க வர்றாங்க அ கொஞ்ச நேரோ விளாடுவாங்க அதுக்கப்புறோ வருவோ சாப்டுவோ ஹோம் ஒர்க் பண்ணுவோ தூங்கிடுவோ இதுதா எங்களுடைய வழக்கம்
அ நீங்க சொல்ற செய்தி பாத்தீங்கனா நீங்க சொல்ற செய்தி பாத்தீங்கன்னா மிகவும் அரிதான செய்தி தோழி இப்ப இருக்கிற கால கட்டத்துக்கு உங்க கொழந்தைங்க ரொம்ப நல்ல கொழந்தைங்க தோழி நீங்க நல்ல முறையில வளக்குறீங்க ஏ வீட்லயே பாத்தீங்கன்னாலய ஏ கொழந்தைங்க ரெண்டுமே ஸ்கூல் விட்டு வந்தோன்ன டிரெஸ்சு மாத்துராங்களோ இல்லயோ அந்த போனத்தூக்கிட்டுதா உக்காறாங்க தோழி போன்ல பாத்தீங்கன்னா நெறைய நல்ல விஷய விஷயங்களு இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களு நெறைய இருக்குதா இல்லன்னா ஃபோன் இல்லன்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இல்லன்னா டிவி தோழி
ம்
வந்த ஒடனே புக்க கழட்டி வெச்சுட்டு பேக்க கழட்டி வெச்சிட்டு டிரெஸ்ச மாத்துறாங்களோ இல்லயோ போனை தூக்கிட்டு உக்காந்தறாங்க தோழி நானு எவ்ளவோ கண்டிச்சு பாத்துட்ட
ஞாயிற்றுக்கிழமையை ஆனா எல்லாருமே உக்காந்து ஒரு படம் பாப்போ அது மட்டு பண்ணுவோ எதாவது ஒரு படோ டவுன்லோட் பண்ணியே இல்ல ஹாட்ஸ்டார்ல்லா இருக்கு இல்லயா அதுல எதாவது ஒன்னுல எல்லாரு உக்காந்து ஒவ்வொரு படோ ஞாயித்துக்கெழமன்னா ஏ ஈவ்னிங் சாயங்காலோ உக்காருவோ உக்காந்து ஒரு படம் பாத்துருவோ அது ஒரு வழக்கமா வெச்சுட்டு இருக்கோ நாங்க
நல்லது தோழி நல்ல முறையாதா கொழந்தைகள நீங்க வளக்குறீங்க
கண்டிப்பா தோழி கேட்பா ஏ பைய கேட்க மாட்டா ஏ பொண்ணு வந்து கேப் பா எனக்கு குடுமா கொஞ்ச நேரோ ஃபோன் குடு கொஞ்ச நேரோ ஃபோன் குடுன்னு கேப்பா ஆனா நா குடுக்க மாட்டே ஆ ரொம்ப ரொம்ப ஏ பொண்ணு ரொம்ப ஆ எனக்கு குடுமான்னு ரொம்ப கெஞ்சி கேட்டா ஒரு அஞ்சு நிமிஷோ அதுக்கு மேல கெடையாது அதுவு ரீல்ஸ் பாக்க கூடாது வேற எதாவது பாருன்னு சொல் சொல்லிட்டு குடுப்போ
நல்ல விஷயோ தோழி கேக்குறதுக்கே ரொம்ப அரிதான செய்தியா இருக்கு தோழி இப்ப என்னோட மூணு மாத ஆறு
கண்ணுமே கண்ணுக்குமே நல்லது இல்லல்ல பாக்குறது ஏ அதா ஏ பொண்ணு வேற யாருமே எடுத்துக்காட்டு கெடையாது யாருமே எடுத்துக்காட்டு வேணா ஏ பையனே எடுத்துக்காட்டுன்னு சொல்றேல ஒன்னு அந்த கொரோனா டையத்துல போலமுனான்னு சொன்னேனா இன்னொன்னு என்னன்னா கண்ண வந்து இந்த மா ஒரு மாரி சிமிட்டிட்டே இருந்தா
ம்
கண்ண சிமிட்டும் போது எனக்கு ரொம்ப எனக்கு அப்பெல்லா கொஞ்சோ பயமா இருந்துச்சு தோழி நா டாக்டர்ட்ட கூட்டு போனே கூட்டிட்டு போய் என்னன்னு செக் பண்ணதுக்கு அவங்க எந்த பிரச்சனையு இல்ல அது வந்து அத பாத்து பாத்து அது வந்து வறண்டு போயிரும அந்த கண்ணு கண்ணு வறண்டு போறதுனால அப்டி பண்றாங்க அதா உண்மதா அது வறண்டு போறதுனால பண்றாங்க அதுவு அது அது ஒரு பழக்கமான மாரி ஆயிடுச்சு அவனுக் எதுவுமே இல்ல இருந்தாலு அபடி பண்றது ஒரு பழக்கோ அதுக்கப்றோ நாங்க எல்லாமே பாக்குறது நிப் நிப்பாட்டனதுக்கு அப்றோ அதுக்கப்றோ தா எப்பையு போல வழக்கமா வந்தாரு அதனால எனக்கு கொஞ்சோ பயோன்னே வெச்சு கோங்களே நல்ல பழக்கோ கத்து குடுக்கணு அப்படிங்கறத விட எனக்கு ஒரு பயோ ஏன்னா கண்ணுல்லா இல்லன்னா நம்ம என்ன பண்ண முடியு பசங்களுக்கு இப்பவே கண் அதா
ஆமா கண்ணுக்கல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கனுன்னா ரொம்ப கஷ்ட தோழி ஆமா தோழி ஆமா இப்ப காய் கறிகள் பழங்கள் எல்லா பிடிக்கறது இல்லயே இப்ப பாத்தீங்கன்னா துரித உணவுகள் தா ஹோட்டல்ல சாப்டணுனு நெனைக்கிறாங்க வீட்ல தயார் பண்ற அந்த உணவுகள் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே மாட் ட்டேங்குது என் பையன் பாத்தீங்கன்னா அசைவ உணவு வந்து ரொம்ப விரும்புவாரு அசைவ உணவு பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்டணுங்கறது மட்டும்தா அவனோட விருப்பம் வீட்டுல எப்படி செஞ்சாலுமே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது
உண்மதா உண்மதா நம்ம பண்ணி அதே பிரியாணி தா நம்மளும் பண்ணுவோம்
ஆமா தோழி ஆமா தோழி அதுல பாத்தீங்கன்னா கண்ட மசாலாவும் கலக்குறாங்க இல்லையா அது வந்து கலர் பவுடர்லா கலக்குறாங்க அதெல்லா உடம்புக்கு
ஆமா அஜினமோட்டோ போடுறாங்க தோழி அதுதா பிரச்சனையே வர அஜினமோட்டோ அதெல்லா உடம்புக்கு கெடுதல்ல
ஆமா ரொம்ப கெடுதலது உடனே நம்மளுக்கு கிட்னிய தா டரெக்டா பாதிக்குங்கறாங்க அந்த மாதிரியான கெமிக்கல்லா நம்ம கிட்னியதா அங்க டரெக்டா பாதிக்குங்கறாங்க நம்ம சொல்றது வந்து புரிஞ்சுக்கிற மனநிலையிலயே நம்மளுடைய குழந்தைகள் எல்லா இல்ல தோழி ஆ பாத்தீங்கன்னா அவனுக்கு அல்சர் வந்துடுச்சு கடையில சாப்டணும் கடையில சாப்டணும் கடையில சாப்ட்டு சாப்ட்டு அல்சர் பெயின் வந்துட்டு அவனுக்கு அப்புறமும் அவன் தொடர்ந்து சாப்ட்டு தா இருக்கா சொல்றது கேக்க மாட்டேங்குறா தோழி
நம்ம என்ன பண்ண முடியுதா பசங்க கேக்க மாட்டிக்கிறாங்கதா இப்ப உள்ள பசங்க எல்லாமே அப்படிதாங்க எதுவும் பண்ண முடியாது சத்தான உணவுகள் எப் பொண்ணெல்லா காய் எப்படியா கொஞ்சமாவது சாப்ட்டுட்டு வந்துரு சாப்பட மிரட்டி அனுப்ப வேண்டி இருக்குது ஒரு பிடிச்சு சாப்ட்டாதான பிடி க்கவே பிடிக்காது மிரட்டி நீ சாப்ட்டுட்டுதா வந்தாகணும்னால இன்னைக்கு சொல்லி விட்டுருக்கே சாப்பிட்டுட்டு வரணும் நீ சாப்பிடாம வந்தேனா அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் உக்காந்து அதையே சாப்பிட சொல்லுவேன் நல்லாவே இல்லாட்டாலு நீ சாப்பிட்டுதா ஆகணுனு சொல்லி விட்ருக்கே அப்பதா கொஞ்சமாது பயந்து சாப்பிடுவாங்கன்னு
ஆமா ஸ்கூல்ல மெரட்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்கள இப்ப வளந்த பிள்ளைங்கள என்ன செய்வாங்க
அதா ஆனா உங்க ஸ்கூலுக்குல்லா அசைவ உணவு கொண்டு போலாமா
ஆ கொண்டு போலாம் தோழி
ஓ எங்களுக்குல்லா கொண்டு போக கூடாது தோழி அது இருக்குற வரைக்கும் ஒன்னும் தெரியல கொஞ்சா அசைவம்னா ஊடால ஏதோ ஒரு முட்ட குழம்போ ஏதோ ஒன்னு வச்சு இல்ல முட்டையோ குடுத்து விட்டுருவோம் இப்ப கொண்டு போக கூடாதுங்கும் போது ரொம்ப கஷ்டமா தா இருக்குது ஏன்னா பசங்க அதனா கொஞ்சம் சாப்ப டுவாங்க
ஆமா
என்னதா பண்றது இந்த நேத்துல்லா ப்ரைட் ரைஸ் கேட்டா நானேதா பண்ணி குடுத்தேன் ஆனா அதுல முட்ட போட முடியல
ஆமா
ம்ம்
உம் இங்கயே கொண்டு போறா தோழி என்ன வேணாலும் சாப்ப ப்பாடு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கண்டிஷன் கிடையாது சாப்பாடு என்ன வேணாலும் கொண்டு போலாம் நான்வெஜ் நா தா குடுக்க முடியாது நா தா காலையில எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நான்வெஜ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது முட்ட கொடுப்ப அதிகளவில முட்ட குடுப்பேன் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறதா நான்வெஜ்ஜே ஆமா தோழி
அத நமக்கு மத்தது வேணாம் முட்ட குடுத்தாலே போதும் அது கூட போ அந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கே குடுக்க கூடாது ஆனா போன வருஷம் என் பொண்ணு யூகேஜி படிக்கும் போது அந்த மேம் வந்து குடுத்து விடுங்க சின்ன பசங்க தான குடுத்து விடுங்க ஒன்னு பிரச்சன இல்லன்னு சொல்டாங்க அதனால நா குடுத்து விட்டுட்டு இருந்தே இந்த வருஷமு போ போகும்போது அன்னைக்கு குடுத்தே அவங்க மேம் கொண்டு வரக் கூடாது அப்டின்னே சொல்டாங்க இவங்க மேம் கொஞ்சோ இப்போ அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மேம் ஓகே இவங்க வந்து கொஞ்சோ வயசானவங்க மாரி இருப்பாங்களா அதனால எல்லாத்தயுமே இந்த மாரி கொஞ்சோ பாலோ பண்றாங்க
முட்டைக்கு வேணா ஒரு இது குடுக்கலா அதுக்காக எதுவுமே சாப்டக்கூடாதுன்னா பசங்க என்னதா சாப்ட்டு அதுங்க வயிறு ரொம்பு
அதுதா இல்ல மத்த நான்வெஜ்னால கூட பர த அசைவ உணவு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னா ஓகே குடுக்கலா குடுக்க மாட்றாங்க ஃபுட்ட கூடாதுன்னே சொல்லி விட்டுட்டாங்க அதனால ஏ பொண்ணு சொல்லிட்டா போது அத குடுக்காத மேம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்டின்னு சொல்லி முடிச்சிருவா
ம்
அதுனால எதுவு பண்ண முடில தோழி
கொழந்தைங்க ஃபோனு இதெல்லா தவிர்த்துட்டு விளையாடுறதுல கவனத்த செலுத்துனா பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கு நோய் எதிர்ப் பு சக்தியு உடலுக்கு கிடைக்குது இல்லையா கொழந்தைகளோட சேந்து விளையாடுறதுனால ஒற்றுமை ஒழுக்கோ நேரோ தவறாமை தலைமைத்துவம் போன்ற நல்ல பலன் பண்புகள்ல்லா வளத்துக்குவாங்க கொழந்தைங்க ஃபோன்ல பாக்குறது க்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருந்தாலு பசங்க பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் தா நோண்டுறாங்க தோழி
ரீல்ஸ் தாங்க அதுதா அதுல என்னதா இருக்குன்னே தெரியல எல்லா பசங்களு அதுதா பண்றாங்க
ஆமா தோழி
அது நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல
ஆமா
ரீல்ஸ் அப்பறோ இன்னொன்னு ஏதோ ஒண்ணு இந்த இப்டி இப்டின்னு நகத்தி பாக்குறாங்க கேம் மாரியே இருக்குது அது பேரு ஏதோ சொல்றாங்க எனக்கு தெரியல அதெல்லா பாக்குறாங்க அதெல்லா பாக்காத ஏ தங்கச்சி திட்டுவா ஏ பையன அது பாக்காத அது அது ஒரு மாதிரி கேமரா அந்த சைடு இந்த சைடு போது பாத்தீங்கன்னா அத நம்ம பாத்துட்டே இருக்கும் போது கண்ணு இதாகு அதனால அத பாக்காதம்பா ஆனா கேக்க மாட்டாங்க அதுலயேதா கொஞ்ச இப்டி சொல்லிட்டு போயிருப்போ பாக்க கூடாது நா பத்து நிமிசோ தரேனா அதுல காமெடி சீன் ஏதாவது பாரு ஏ பொண்ணுக்கு வடிவேல் காமெடின்னா பிடிக்கு அதனால வச் சா பாத்துட்டு இருப்பா வைய்ன்னா ஏ பையே வைக்க மாட்டா அப்டி சரிம்பா நம்ம அந்த பக்கோ போயிட்டா அத வச்சிருவா அது ஏதோ கன்ன வச்சு அப்டியே சுடுவாங்க ஒண்ணே ஒருத்தே ஓடுவா இதேதா இன்னொன்னு ஏதோ கிராணி கிராணி பேய் இருக்கு பேய் இருக்கு இதத்தா பாத்துட்டு இருப்பாங்க
ம் ம்
ம்ம்
சேரி தோழி மீண்டும் ஒரு அழைப்புல சந்திக்கலா தோழி நன்றி தோழி
கண்டிப்பா தோழி நன்றி தோழி நன்றி